ஹலோ கேக்குதமா
கேக்குது சின்ன பாப்பா கிட்ட
ஆஹ்
நம்ம சின்ன பாப்பா இருக்கால
உம்
அவகிட்ட மாடி தோட்டத்துக்கு வந்து நான் வெதல்லாம் வாங்க சொல்லியிருக்கேன்
ஆ ஆ
பூச்செடியும் வாங்க சொல்லியிருக்கேன்
செரி
நீ அம்மா வீட்டுல தானே இருக்க அம்மா வீட்டுக்கு போவியா மாட்டியா இன்னைக்கி
இல்ல இல்ல நான இன்னக்கி தலவலிக்குதுன்னு அரநாள்ளே வந்துட்டேன் வீட்டுக்கு ஆ நல்லா திங்கதான் இருக்கேன் இல்லதோ வெயில் அதிகமா இருக்குல்ல ஆபீஸ்ல கொஞ்சம் ஏசி வேற ரிப்பர் அந்த நம்ம வீட்டுல எப்டி எலி ப்ராப்ளம் இருக்குதோ அங்கேயே எலி வெளிய வந்து அந்த தெர்மாக்கோல்ல ஃபுல்லா பூந்துருச்சு ஆனல்லா அத எடுக்கறேன்னு சொல்லிட்டு ஆமா அரநாளே லீவு விட்டாங்க ரொம்ப காத்துலாம் இல்லண்டு
உனக்கு கை எப்டி இருக்கு
கை இப்ப தேவல ஆனாலும் வலிக்குதான் போயி போய் வரலப்ப வண்டி ஓடுறதுல பஸ் ஏரி போய்வா அதே முடியுமாடுது கை ரைட் சைட் கையும் காலும் முடியல அது வெயில் ஓவரா இருக்கும் மதியான த்துல வந்ததேன் பாரு அது ரொம்ப ஒத்த தலை வலி மாரி ரொம்ப அதிகமா இருக்கு மைக்ரேன்
வண்டியவே ஷேர்ராட்டோ மாரி ஒரு ஆள் ஒரு வண்டியில பத்து பேரு கூட்டு போனே இப்ப இன்னக்கி ஒன்ன கூட்டும் போ ஆளுல்ல
பாக்காம வாழ்றதானா வாழ்க்கை
செரி
ஆஹ் சொல்லுப்பா ந தான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்பறம் இங்க நான அவர் நைட்டுக்காக வந்து கூப்பட்டு போறேன்னு சொல்ட்டாரு
அப்டியா
ஆமாப்பாஸ் பசங்க டியூஷன்ல இருந்து வருவாங்கல்ல
பசங்கள ஹோம் ஒர்க் முடிக்க வையி
ஆஹ்ஹா இன்னும் உங்க டியூஷன்லந்து வரல இன்னைக்குனால எதுவுமே பண்ண முடியாது
ஏன்
அதுதான் சொன்ன நீ ரொம்ப தலவலி கீழ குனியவே முடியலன்னு அவரு அதான் இப்ப அவரு பசங்க ஆஹா பசங்கள கூட்டிட்டு வந்தாருனா டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு அப்டியே வருவாரு வந்த உடனே போன் பண்றேனாரு நா அடே கீழ இறங்கி போய்ட்டு அப்டியே ஹாஸ் போய்ட்டு என்னான் பாத்துட்டுதான் அப்படியே கிளம்பலான்னு இருக்கேன் வீட்டுக்கு
போம இருக்கு ஒரு நாளும் விட்டுருச்சுங்கண்ணா சரி செட்டாகாது அதான் சொல்
இல்லல்ல நா நாலு அஞ்சு மனிக்கே ஸ்கூல்லலே முடிக்க சொல்லி சொல்லிட்டேன் ஏன்னா அப்ப அவங்க ஃப்ரீயா இருக்கணுல ஸ்டேஜ்ல உக்காந்துட்டு இருந்த அந்த டைம் முடிக்க சொல்டே இப்ப வீட்டுக்கு வந்து நீங்க ரிலாக்சா டிவி பாக்கன்னா முடிச்சுட்டு வந்துருங்க டியூஷன் போயிட்டு ஹோம் ஒர்க் பண்ணுங்க பா படிங்க அப்படின்னு சொல்லிருக்கான்
நீ இருந்தாலும் செக் பண்ணிருப்பா
இப்பதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது நான் காலையில தான் பண்ண முடியும்
செக் பண்ணி டைரி சைன் போட்டு அனுப்பு ஏன்னா ஒரு நாள் விட்டாலும் ஏமாத்திருச்சுங்கன்னா ஆஹ் அப்புறம் அதே பழக்கமாயிடும்
செரி செரி இப்ப நீ
நான் சொல்ல வந்தத மறந்தற போறே
சொல்லு சொல்லு
இப்ப அம்மா வீட்டுலதான் இருக்கன்னா நான் அவகிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்
அம்மா கெடையாது வீட்ல இப்ப நானே வீட்ட பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டு அவுங்க தெரில நான் போன் எதுவும் பண்ணல நான்ந்தான் வந்தோனோ படுத்து தூங்கிட்டேனே இப்பதான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் கால் பண்ணி பேசணும் என்னன்னு கேக்கனு
சரி நீ எங்கன்னு கேளு நானும் போன் பண்ணி பாக்குறேன் அம்மாதான் இந்த வெதலாம் கேட்டாங்க
இப்ப என்னா நைட் ஆயிடுச்சுல்ல திருப்பி நீ காலைல இப்ப குடுக்கட்டும் நான் கிளம்புறதுக்குள்ள வந்தானா வாங்கி வக்கிறேன்
வெயிடா இருக்கும் அது அங்க இருந்து லோடு மாதிரி வரும் நானு ஒரு ஆறு ரூ ஆறாயிரம் ஏழாயிரம் ரூவாய்க் இங்கு போட்ருக்கேன் ஆடரு
சரி அப்பனா அந்த எதிர்க்க கட பாய் இருக்கார்ல இல்ல எதிர்க கட பாய் இருப்பாரு
தண்ணில்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்கணுல
அப்டியா
லைட்டா தண்ணி தெளிச்சாது வைக்கணும் அங்க இருந்து வந்து வாடிருச்சுன்னா எப்போ அவங்க ஊத்துனாங்கன்னு தெரியல நீ வெள்ல போயிருக்காங்கன்ற
இல்லல்ல நைட்டுக்கு வந்துருவாங்க தான் சொன்னி போயிருப்பாங்க ஏன்னா அவங்க பக்கத்துல அவரு சொன்னாரு எப்படின்னால நைட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொ எங்க போயிருக்காங்கன்னு தெரியாது நான் அவரு சாவி கீழே பாயிட்டதான் நானே சாவி வாங்கிட்டு வந்தேன் அவரு சொன்னாரு நைட்டுக்கு வந்துருவன்னு போயிருக்காங்க அப்படின்னு நைட்டு கண்டிப்பா வந்துருவாங்க ஒண்ணு என்னா பண்ணு நான் பாய்ட்ட செக் பண்றேன் அவ பிரியா அந்த ரோட்ல வாங்க சொல்றேன்
நீ வந்து இவ்வளோ நேரம் போன் பண்ணாம என்ன பண்ற நீ
நா வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டேன் நானு சப்புறம் எங்க போயிருக்காங்கன்னு அப்புறம் அவங்களே சொல்லாம போகும்போது நாமயே போன் பண்ணி கேடப்பானே சரி போயிட்டு வந்துருவாங்க நைட்டுக்குள்ள பாத்துக்கலான்னு பாார்த்தேன் இந்த மணி ஏழாயி போச்சு என்னும் போன காணோ என்ன பண்றதுன்னு தெரியலையே
வந்ததும் கேட்டிருந்தீன்னா தெரிஞ்சுரு
ஐயோ நல்லா போனை காதுலயே வைக்க முல இப்ப நீ பண்ணதுனால தான் நான்ந்த போனே எடுத்தன்ப்ப
ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய்க்கு போட்டிருக்கேன் அது வந்ததும் வீணாக்கிறாதீங்க அவங்கதான் கேட்டாங்க அவங்க எங்க போயிருக்காங்கன்னு
ஐயோ புரியுது புரியுது நா அது தப் தப்பு சொல்லல எனக்கு காதுல போனே வைக்க முடியல அவ்ளோ வலி வலிக்குது ஆமா ரொம்ப வலிக்குது அந்த ஹீட் இருக்கு போன்ல ஹீட் ட் வருதுலா ஆனால சுத்தமா முடியல ஹெட் செட் தான் இன்னும் வலிக்குமே
அதன ஓ உண்மைதான் சேரி இப்போ அவ கடையில இருக்கா
பாரு சளி வேற புடிச்சிட்டு இருக்கு வேறுவ சளி என்னால முடியல
சேரி நீப்ப சாம ஹாஸ்பிட்டல் கூட போயிடு நா சொல்றத மட் கொஞ்ச கேட்டுக்கோ மழ வேற போயிர மாரி இருக்கு ஏ மழ இங்க பெய்யுதுபா அங்க பெயுதா
இல்ல இல் மழல்லா எதுவும் பெய்யல மழ பெஞ்ச நாலாதான் இருக்கும் மழ எதுவும் பெய்ல
இல்லப்பா சூட்டை கிலப்பி விட்டுரும்ல
அதான் இப்ப துன்பம்னானே தெரியலையா ரொம்ப த வலி வேர்வ அதே இதுதான் நா மத்தியானத்துல கிளம்பி எங்கயுமே நா போகமாட்டே வெயில்ல
அப்படியா சேரி
உம்
உனக்கு ஏதாவது செடி வேணும்னா மட்டும் கொஞ்சம் சொல்லிடு பாப்பா கிட்ட போன் பண்ணி நீ எனக்கு இப்ப சொல்லதவல உனக்கு ஏனா ஆ போன் பண்ணி சொல்லணும்னா சொல்லிடு இல்ன்னா என கூட சொல்லு நா வந்து அவளை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் ஏன்னா நீ வந்து சாமந்தி கேட் ட்டாயில்ல
உம் அஹ்
இப்போ இருக்க இப்போ அந்த ஒரு மாரி நம்ம பழசா ஆரஞ்சு மஞ்சள் தானே
நானே இந்த அடுக்குல மாலையா கட்டுவாங்களோ அது கிடைச்சதா
எதுப்பா
பழசுல பழைய சாமந்திஒன்னு இருக்குமே நல்லா வாசனயா இருக்குமே இந்த சவுல்லாம் கூட போடுவாங்க எல்லா சாவுமால
ஆமா ஆமா
ஆஹ் அந்த மாதிரி தான் மொதல்லாம் உம் அந்த மாரி ஏறி வராங்க
அப்டியா
உம் உம்
சேரி சின்னவுக்கு சின்ன தம்பி பாத்துக்கிறியா
புரில
சின்ன தம்பி பாத்துக்றியா எப்பயுமே அவன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இரு
இல்ல இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல அது பாத்துட்டுத்தான் இருக்கு அது பாக்கலனா முடியாது இவுங்ககிட்டலாம்
அப்டியா அப்புறம் அ து தான் நான் அந்த சாமந்தி வாசம் எனக்கு அதுல ரொம்ப மஞ்சள் ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம சின்ன வயசுல பூ தலையில வச்சுட்டு அப்படியே தூவி விட்டனாலே
ஆஹ் ஆமா இல்ல அது முன்னாடியே அதுல ஒரு கருப்பு இருக்கும் அந்த அடி
ஆஹ் வெதை வெதைதான் அது வெதையா அந்த ஏதோ ஒரு இது உம்
அது இப்ப இருக்கிறதுல என்னானா வரமாட்டேங்குது அந்த மாரி இப்ப இருக்கது பாத்தியா புல்லா வெள்ளையா இரு க்குற மாரி தான் இருக்குது
ஆஹ் எனக்கு அது ஒரு மாரி வாசனையா இருக்கும்ல அந்த
எனக்கு என்னன்னா கொஞ்சம் ஆஹ் நம்ம வீட்டுல எல்லாம் அ ந்த கத்திரிக்கோல் எடுத்துட்டு வந்து கட் பண்ணிவைப்போம் வெள்ளிக்கெழமனா அதே மாரி இந்த செம்பருத்தியுமே ஆஹ்ஹ அதை எடுத்துனு போய் தண்ணியில போட்டு வச்சுக்குங்க
அதான்ப்பா நான் வந்து என்ன சொல்லிருக்கேன்னா செம்பருத் திலே கலர் வெரைட்டி சொல்லிருக்கேன் சாமந்திலும் கலர் வெரைட்டி சொல்லியிருக்கேன் அப்புறம் இருக்கு இருக்கு நான் சொல்லிட்டேன் அதுல நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கொறதுனா அவள்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோ வெத சொல்லியிருக்கேன் கத்திரிக்காய் வெத வெண்டைக்காய் வெத கீரை வெத நான் உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு நான் வாங்க சொல்லிட் டேன் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஆ அரைமணி நேரத்துல வந்துருவாங்கன்னு வச்சுக்கோயேன் அப்புறம் போயிட்டு எல்லாம் வாங்க் முடியாது அப்புறம் நம்ம கொஞ்சம் ஃபுல்லா பல்கா வாங்குறோல அதனால ஏதாவது பாத்து பண்ணி குடுப்பாங்க நான் அப்படியே டோர் டெலிவரி மாரி பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேன்
உம் உம் உம்
வேணும்னா சொல்லு இல்லனா நான் குடுத்துட்டேன் உனக்கு நான் வாங்கறதே போதுமான அளவு இருக்
இல்ல நானுமே இப்ப தக்காளி இருக்குல்ல தக்காளி புளிஞ்சுதான் வுட்டுக்கறே அப்பறம் அம்மாவே இந்த புதினா நாம அம்மா புதினா நட்டு வச்சிருக்காங்க அப்ப சின்ன வெங்காயத்த தூவி விட்டுருக் காங்க
அம்மா வன்டாங்களா சத்தம் கேக்குது படிக்கட்டுல அவங்க இல்லையா வேற யாரோ வாய்ஸ
இல்ல இல்ல ரோடல யாராவது போவாங்க
இல்லையே கேக்குதே
இல்ல இல்ல இல்ல கீழே கீழே
பாரு தெரியும்
இல்ல கீழ டெய்லர் கட ல அங்க யாராவது வந்திருப்பாங்க இங்க அந்த அவரு வராரு அதான் எப்டி இருந்தாலும் கேட்டு பார்த்துட்டு தான் நானு இங்கே வச்சுட்டு போவா ஆஹ் இ பாயிட்ட குடுக்குவா இல்ல ஒரு கால் மணி நேரம் பத்து நிமிஷத்துல வராங்கன்னா நான் இருந்து குடுத்துட்டு போறேன் அதுக்கு மேல அவரு வெயிட் பண்ண முடியாது அவ வேலைக்கி டைம் ஆகுதுல
என்னபா
அவருக்கு வேலைக்கு டைம் ஆகும்ன்னு சொல்றேன் அவரு பத்து நிமிஷம் கால் முன்னாடி உட்காருனா உட்காருவாரு அதுவே இப உங்களுக்கு போன் போட் அவர்கிட்ட சொல்லுன்னு சொல்லி சொன்னோம்
ஷ்
நாம சொன்னா அதுக்கும் முறைச்சி போரா அதுனால உட்டவா டி நான் அதுக்குதான் இப்ப எனக்கு கொஞ்சம் உடம்பு மு டியல ஆனால நா என்னன் பாக்குற பாத்துட் டு நானு நாளைக்கு கால கூட லீவ் போடலாம்ந்தான் இருக்கன் நானு நீ கால கூட கிளம்பி நீ வந்துரு வந்துட்டா நம்ம தண்ணி தெளிச்சு வச்சிருவோம் அது வெய தால தான் போடணும் அந்த விதையெல்லாம் வெயில
இது ஒரு நிமிஷம் இரு மழை ரொம்ப பெயுது நான் துணி மறந்துட் எடுக்கத வந்துடுறே இரு
சரி அப்பறம் அது உன் இஷ்டம் நான் இன்னைக்கு கால்ல போன் போடு அதுக்கப்பறம் பண்ணாத நான் வைக்கிறே சேரி